தினமும் நேர்ல வந்து பார்த்தான் தான் ஏதோ ஒரு வந்து அறிவியல் ரீ ம்மியா தான் பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா இப்போ வாசலில் வந்து அந்த பெருக்கி நம்ம அந்த கோலம் போடுறதா இருக்கட்டும் என்ன ஏன்னா நம்ம பெண்கள் வந்து கோலம் போடும் போது அவங்களுக்கு உண்டான அந்த இது நம்ம ஒரு இது எக்சசைஸ் மாதிரிதான் அது மாதிரியான விஷயங்கள் சரி அது ஒரு விஷயம்னு வந்து பார்த்தா நம்ம செய்யற எல்லாமே ஆஹ் அதாவது பாட்டி வைத்தியமா அந்த இது அந்த காலத்திலயே வந்து மணி எல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையே மணி பாக்குறதுன்னா அப்ப கடிகாரம் இல்ல அப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த சூரியனை வச்சுதான் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு வாங்க காலையில அந்த வெள்ளி பார்க்கறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கும் நமக்கு கேட்க ஆனா அப்ப காலத்துல வந்து எல்லாமே ஒரு அறிவியல் ரீதியா அப்படியோ எதுவுமே இல்லைன்னாலும் அந்த மாதிரி வாழ்ந்திருக்கு அது வந்து அந்த சூரியன் மேல வந்தா நம்ம அ பின்னாடி அந்த நிழல் தெரியறத வச்சு நம்ம இதுன்னு சொல்றோம் இது எல்லாமே வந்து நம்ம அறிவியல் படி நம்ம என்ன பண்ணுவோம்னாஹ் நம் இப்பதான் நம்ம அறிவியல் அது இதுனு சொல்றோம்னா அப்ப வந்து அவங்க அவங்களுக்கு என்ன தோணும் அது எப்படி எப்படி பண்ணாங்கன்னு நம்மளால இப்ப யோசிச்சு கூட பார்கக்க முடியல இல்லையா
உஹம் ஆமா எல்லா விஷயமே இப்ப வந்து எப்படின்னா அந்த காலத்துல வந்து சும்மா எல்லாமே சொன்னது எல்லாமே நம் நம்ம சயின்டிஃபிக்கா எல்லாமே அது உண்மையானதுதான் இப்ப நம்ம ஒரு ஒரு சமையல் செய்யறது கூட அது ஒரு சயின்டிபிக் அதுவும் ஒண்ணுதான் அந்த டெம்பரேச்சரு அது கொதிக்கிறது அது எல்லாமே அந்த குக் பண்றது எல்லாமே எல்லாமே அதுவும் ஒரு இதுதான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஹ இந்த சொன்ன மாதிரி நாட்டு வைத்தியங்கள் கோம் என்னது நம்ம வந்துட்டு எப்படின்னா ஹாஸ்பிட்டல் போய் சரியாவாத வந்து ஒரு ஒரு பாட்டி வந்து சிம்பிளா சொன்ன கூட அது உடனே நம்மளுக்கு குணமாவற மாதிரி இருக்கும்
ஆமா நீங்க சொன்ன மாதிரி அந்த பாட்டி வைத்தியம் அப்படிங்கறதெல்லாம் குணமாக ஒரு இது வசனமே சொல்லுவாங்க அஹ் அதாவது குடல் ஏத்தம் தெரியாம வந்து கோடி பணம் செலவழச்சாங்களாம் அதாவது ஒருத்தர் வந்து வைத்த வலிக்கு என்ன சொல்லிட்டே இருந்திருக்காரு போல அதனால அது ஒரு பிரச்சனையே எங்கெங்கயோ செலவு பண்ணி பார்த்து கோடி கணக்கல செலவு பண்ணி யாராலயையும் சரி பண்ண முடியலையா ஒரு சின்ன ஒரு இதுதான் அது என்னன்னா குடல் ஏத்தோம்னா நம்மளுக்கு அந்த குடலுங்கிறது பரண்டு உண்ணு மேல ஒரு இது இதாயிருக்கும் நம்மளுடைய அந்த செரிமான கோளாறு பிரச்சனையே வந்து இருக்கு அதனால அத வந்து சிம்பிளா வந்து ஆஹ் அத வந்து ஒரு வைத்தியம் வந்து் பண்ணுவாங்க இது எல்லாமே ஒரு அறிவியல் ரீதியா சார்ந்தது ஏன்னா நான் நாலஞ்சு மூணு இந்த வைத்தியங்கள் எல்லாம் வந்து பார்த்தேன் இது எப்படி அந்த காலத்துல இதை வந்து ஒரு ஏன்னா நம்ம உடம்பே ஒரு அறிவியல் சார்ந்ததுதான் அது எப்படி அந்த காலத்துல படிப்பஅறிவும் இல்ல இருந்தாலும் இதை வந்து இந்தியவுலதான் முறையா வந்து ப பண்ணிருக்காங்க மத்த நாடுகள்ல வந்து பார்த்தா எடுத்த உடனே அங்க மருந்துதான் எதுக்கெடுத்த நம்ம எப்படி ஆதார் கார்டோ அந்த மாதிரி அந்த நகரங்கள்ல அந்த பெரிய பெரிய அந்த வெளிநாட்டுல வந்து அவங்களுக்குன்னு ஒரு கார்டு வச்சிருப்பாங்க அப்ப சின்ன பிறந்த உடனே அவங்களுக்கு அந்த கார்டு இருக்கும் அதுல இருந்து என்னன்னா அவங்க என்னென்ன வந்து வந்து அஹ் இது வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த மருந்து மருந்தகத்துல வந்து என்னென்ன மருந்து சாப்டு இருக்காங்க என்னென்ன அவுங்க ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்கன்றது அந்த காடு மூலியமா அவங்களுக்கு தெரியும் போல அது மாரி இருக்கு போது நம்ம என்னன்ன ஒரு சளினா கூட என்ன பண்ணுவோன்னா டக்குன்னு அந்த துளசி சாப்பறது இல்லன்னா வந்து நெறைய அந்த கற்பூர வல்லி இருக்கு நம்ம எல்லாமே வந்து கைல நம்மளுக்கு இருக்கு சுத்தி இருக்கறத வச்சு என்ன பண்றாங்கன்னா இது சாப்டா அந்த சளிக்கு சரியாயிடும் அப்டில்லா வந்து அப்பயே கண்டுபுடுச் சு வச்சுருக்காங்க
ஆமா அதுலத நல்ல நம்ம வீட்லே அந்த மூலிக மூலிக சம்பந்தப்பட்ட அந்த செடிகள் எல்லா அப்பேல இருந்தே வள எல்லாமே இருக்கணுன்ற மாரி சொல்றாங்க அந்த வேப்பல அந்த மாரி பொருட்கள் எல்லா இருந்தா ஒடனே அதெல்லா பிச்சு போட்டு ஒரு ஒரு அத கொதிக்க வச் அத குடிச்சா அது வந்து சளி சரியா போயிடும் அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு அப்புற மெட்டா இது என்னது இந்த ஜாமா எல்லா கழுவுறத் கழுவுறது கூட ஒரு ஒரு விதமான எக்சசைஸ் அதா சொல்றா அதுவு நைட் டைம்ல கழுவுனா வந்து உட உடல் வந்து இளைக்க இளைக்கணுன்னா அப்ப கழுவுனா நல்லது அப்பிடில்லா சொல்றாங்க அது எந்த விதத்துல உண்மைன்றது தெரில ஆனா நெறைய பேர் அத மாரில்லா சொல்றாங்க அன்மரி குனுஞ்சி பெ இப்பல்லா யாருமே குனுஞ்சி பெருக்கறது பெருக்கறது கூட இல்ல ஆனா ஆனா அந்த காலத்துல அந்த மாரில்லா பெருக்கிருக்காங்க அந்த மாரி இப்போ இந்த நைட் டைம்ல வந்து பெருக்க பெருக்க கூடாது அப்டில்லா சொல்லுவாங்க ஆனா அது எதுக்காக சொல்றதுன்னா அந்த பொருள் வந்து தொலஞ்சி போவும் அதுனால ஸ் சொல்றது தா ஆனா வந்து இப் அது வந்து மூட நம்பிக்கையா யூஸ் பண்றாங்க
ஆமா நீங்க சொல்ற மா திரி நெறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க என்னன்னா இது வந்து இன்னு பெண்களுக்கு வந்து பாத்தோன்னா இந்த அப்பல்லா இந்த கோவிலுக்கு போவாங்க இல்லயே இந்த அரசமரம் இருக்கும் அங்கல்லா போய் கோவில் சுத்துவாங்க இந்த அரச மரத்தை சுற்றி வருவாங்க ஆ இதெல்லா அப்ப ஒரு வழக்கமா இருந்தது அப்ப சுத்தம் போது என்ன ஆகுதுன்னா அந்த அரசமரத்த அந்த இலையோட காத்துல இருந்து வர அந்த இது வந்து நம்மளுக்கு அந்த கர்ப்ப பைல இருக்காத வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சுத்தம் பண்ணி அத காத்து அந்த நம்மளோ ட இத வந்து சுத்தம் பண்ணிடும் அதுக்குதா என்ன சொல்லுவாங்கன்ன அந்த அரசமரம் வந்து சுத்த சொல்லுவாங்க அப்ப சுத்துவாங்க ஆனா இப்ப எந்த பெண்களுக்குமே வந்து சுத்த மாட்டறாங்க அதுனால நெறைய பிரச்சனைகள் இருக்கு யாருமே அங்கெல்லா போறதே கெடையாது அரசமரம் கூட எங்காயது எப்பியாதுதா பாக்க முடியது இந்த கிராமங்கள்ல பாக்கலாம் மத்த எடங்கள்ல வந்து அது அ எங்கியாது ஒரு அதாவுது எங்கியோ ஒரு எடத்துல பாக்குற மாரிதா வச்சுருக்காங்க இன்னு பல விஷயங்கள் இருக்கு இன்னோன்னு வந்து போகும் போது அந்த பூனை குறுக்க வரக்கூடாது இன்னோன் வந் து அந்த மாட்டு வ அதெல்லா சொல்றாங்க அது என்னன்னா அந்த காலத்துல இப்ப வந்து மாட்டு வண்டில்லா இருக்கு இல்லியா மாட்டு வண்டியில தான் போவாங்க இப்பதான் வண்டி எல்லா வந்ததுனால இப்ப நம்ம பாக்குறோம் அப்பெல்லா கெடையாது அந்த மாட்டு வண்டிதான் அந்த மாட்டு வண்டிங்கும் போது இரவுகள்ல இது மாரி ரொம்ப தூரம் போகுன்னு அது ரொம்ப லேட்டா தா போகும் அப்ப அந்த பூனை வந்து குறுக்க வரும்போது அதோட கண்ணு வந்து நம்ம எப்பியுமே ராத்திரில வந்து நம்மளுக்கே பயமா இருக்கு என்னன்னா அது ஒரு அது எதோ லைட் அடிச்ச மாரி அதோட கண்ணு வந்து மினுமினு இருக்கும் அப்ப அத பாத்துட்டு மாடு என்ன ஆகு குமா அந்த ஓட்டிட்டு போற மாடு மிரண்டுடுமா இதுனாலதா வந்து சொல்லிருக்காங்க அப்ப அதாவுது குறுக்க பூனை குறுக்க போக கூடாது ஆனா என்ன பண்ரோன்னா சகுனமா தா பாக்ரோம் இது நடுல வந்த நாள்ல வந்துட்டா நம்மளுக்கு என்ன பண்றது அது மாது வந்து பாக்குறோ
அப் ஆமா நெறய விஷயங்கள் இந்த மாரி நெறயா இருக்கு ஆனா வந்து இப்ப வந்து எப்டி சொல்றதுன்னா இந்த பூனை குறுக்க வர்றதுல்லா இதெல்லா சொல்லும் போது அது எப்டி இருக்கு அத நெனக்க போது அதெல்லா ஒரு ஒரு நேரோம் பாக்கும்போது சிரிப்பு சிரிப்புதா வரும் அந்த மாரிலாம் சொல்ல போது ஆனா அந்த காலத்துல அந்த மாரி எல்லா பண்ணிரு பண்ணிருக்கிறாங்க இப்ப வந்து நைட் டைம்ல இந்த பொருள்ல குடுக்க கூடாது அந்த மாரிலா கூட சொல்லுவாங்க அப்புறமேட்டா அதுவு ஒரு அதுவும் வேற வித விதமான ஒரு காரணங்கள் இருக்கலாம் ஆனா அது அப்டி சொல்லுவாங்க அத மாரி இந்த எவ்ளோ வைத்தியல்லா பாப்பாங்க இந்த கல்லுக்குல்லா வந்து எவ்ளோ வைத்தியம் பாப்பாங்க ஆ வந்து அது ஏதோ ஒரு ஒரு செடி இருக்கு அந்த செடிய வந்து அது ஜூஸ் அத போட்டு குடிச்சாலே அது குணமாகும் குணமாகும் ஆனா வந்து அதுக்கு அவ்ளோ காசுக்கு நம்ம செலவு பண்ணி பண்ணுவோம் ஆனா நம்ம வீட்லயே தேவல்லாத எடத்துல அது மொள மொளஞ்சி வரும் ஆனா நம்ம அத பெருசா கண்டுக்காம அதுக்காக அவ்ளோ ஆ ஆனது மருத்துவமனைல போய் அவ்ளோ செலவு செலவு பண்ணுவோம் நம்ம இந்த குப்பைமேனின்னு சொல்லுவாங்க பாருங்க அது வந்து ரோட்லதா ரோட்லதான் சும்மா அப்டி இருக்கும் ஆனா அது வந்து அது வந்து அவ்ளோ ஒரு பேஸ்ல போட்டாலு சரி அது அவ்ளோ ஒரு அழகு தடக்கூடிய பொருள்னு கூட சொல்லுவாங்க
நெறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த அதே நீங்க சொன்ன மாதிரி இந்த அந்த வாழை இதெல்லா மரல்லா வைப்பாங்க அது வாழை வந்து எல்லாமே அந்த வாழை மரங்கிறது வந்து எல்லாமே தருங்கிறதுனால எதாவுது ஒண்ணுன்னா கூட பூ இருக்கு எல்லாமே ஒரு அ ஒரு இத மூணு இருந்தாலு பிரச்சனை கெடையாது எல்லா ஒன்னு வெட்டனா அந்த வாழை தண்டு கெடக்கிது ஏன்னா அந்த இதெல்லா அது முறைப்படிதான் வச்சுருக்காங்க அது இருக்கணு அதுல காத்து வந்து நம்மளுக்கு அந்த குளூ குளூன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம வீட்ல வந்து ஒரு ஒரு ஆறு மணி கி மேல வந்து இந்த முடி வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க ஆறு மணிக்கு முன்னாடி வந்து இது வாருங்க சொல்லுவாங்க இன்னோ வந்து நகத்தல்லா வந் து அதுக்கப்ற வெட்டாதீங்கன்னு வீட்ல திட்டுவாங்க என்னன்னா அப்ப வந்து இப்ப கரண்ட் இருக்கு இப்ப லைட் இருக்கு நம்ம போடு ரோம் அது ஒக்காந்து நல்ல வெளிச்சம் தெரியுது நமக்கு அப்ப அது வந்து மே ராந்தல் அந்த மாதிரியான அந்த மண்ணெண்ண வெளக்கு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அப்ப ஒரு ஏ ஆறு மணிக்கு மேல என்ன ஆகுனா வீட்ல வந்து கரண்ட் இருக்காது அத வச்சுதான் பயன்படுத் துவாங்க அப் இப்ப நகத்த வெட்டமோது என்ன ஆகுன்னா கீழ நம்ம எப்டியும் கண்ணு தெரியாது இல்லையா அந்த வெளிச்சத்துல அதனால கீழே எப்டியும் கொட்டும் அத தெரியாம நம்ம மிதிக்கமோது என்ன ஆகுன்னா கால்ல குத் திரும் அதுக்கு தான் சொல்லிரு ப்பாங்க இன்னொரு பக்கம் முடிய அது முடிய என்னா நா சாப்பாட்ல இன்னொரு பக்கம் சாப்பாட்ல நைட்ல என்ன ஆகுன்னா நமக்கே தெரியாது இல்லையா கண்ணு அது ரொம்ப அ மெலிசா இருக்கறதுனால கண்ணுக்கு தெரியாது இப்ப நம்ம சாப்பாட்ல வந்துட்டாக்கா இங்க நம்ம சாப்ட்டுருவோம் அத சேத்து அதுக்காகதான் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரியான விஷியங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா அங்க வந்து நம்ம இன்னும் இன்னு அத வேற மாதிரி வந்து பாத்துட்டு அது ஆனா ஒரு பயம் இருக்கு இல்லையா அதை சொன்ன நம்ம இந்த மாதிரி எல்லாம் வேற மாதிரி சொன்னாதான் நம்ம பயந்து செய்ய மாட்டோம் அப்டின்னு
சொன்னீங்க இல்ல அது கூடும் இந்த நாள்ல வெட்டக்கூடாது அப்டிலா இருக்கும் அது ஏனா அந்த நாள்ல வந்து நம்பளுக்கு வந்து பிளடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இதுவு ஆகுமா அதனால வந்து அந் அந்த நாள்ல வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்றது கூடோ அந்த மாரி நாள் நாள்ல வெட்டக்கூடாது அப்டி சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மன்றது நம்பளுக்கு தெரியில ஆனா அப்டிலாம் சொல்றாங்க அந்த மேரி இந்த நம்ப இந்த செரிமானத்துக்காக என்னன்னமோ பண்ணுவோ அங்க மெடிக்கல்ல போயி அது வாங்குவு இது வாங்குவும் ஆனா நம்ப இஞ்சி அந்த தட்டி போட்டு அந்த மாரி அத குடிச்சாலே நம்பளுக்கு அந்த செரிமான இதுன்றது வராது அந்த அந்த மாரி நறையா விஷியங்கள் ஒண்ணு ஒண்ணா சொல்லணும்னா நறையா இருக்கு அப்புறம் வேற இந் த இதுல்லாம் இருக்கு பாருங்களா அந்த ஒரு இந்த பூசணி பூசணிலா சொல்லுவாங்க பாருங்க அதுலியும் நறையா மருத்துவ குணங்கள்லாம் நறையா இருக்கு
ஆமா இந்த மாதிரி நறையா விஷி யங்கள் வந்து ஒரு அறிவியல் ரீதியா தான் வந்து அப்பயே வாழ்ந்திருக்காங்க ஆ ஏன்னா வந்து நறையா அந்த வீட்டுக்கு வெளியில வந்து சாணி வந்து தெளிப்பாங்க அப்பதான் கோலம் போடுவாங்க அப்பெல்லாம் இப்ப கடையாது எல்லாரும் தண்ணியே வந்து தண்ணி தான் இப்பல்லாம் அப்ப ஏன்னா அந்த வாசல் வந்து ஒரு கிருமியினால இருந்ததுன்னா அது சுத்தம் பண்ணிட்டு நம்ம நடக்கிற வழி இல்லையா அது சுத்தமா இருந்ததுன்னா நம்மள சுத்தி இருக்கிறது எடம் சுத்தமா இருந்தாதான் நம்மளுக்கு அதுல வந்து நறையா அந்த இது அழிக்கக்கூடிய அந்த இது இருக்கறதுனால புல்லு பூண்டு கூட முளையாதுன்னுவாங்க அந்த மாதி ரி வீடுகள் சாணி தெளிக்கிற வீடுகள்லாம் வந்து பாத்தோன்னா வாசல்ல அந்த அந்த புல்லு எதுவுமே இருக்காது ஒரு இதா இருக்கும் பாக்கறதுக்கு வந்து அழகாவும் இருக்கும் அது நம்ம நடக் கலாம் அந்த தூசி அப்டிங்கிற ஒரு இது இல்லாம இருக்கும் வீடுகள்ல கூடோ அந்த சாணி இதனாலதா போட் டு பண்ணுவாங்க போல நறையா அந்த கிருமிகள் வந்து வராம இருக்கறது இந்த மாதிரியான விஷியங்கள் நறையா அப்பயே வந்து பாத்தோன்னா ஆ அறிவியல் ரீதியாவே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க நமக்கு சொல்ல வந்து நறையா நமக்கு தெரிஞ்சது இவ்ளோதா இன்னும் தெரியாதது வந்து நறையா இரு இப்ப அதனால தான் எது வீட்ல எதா ஒண்ணுன்னா கூட நம்ம வந்து வீட்ல பெரியவங்கள வச்சி செய்ங்க அப்டின்னுவாங்க ஏனா பெரியவங்களுக்கு தெரியும் எது வந்து செய்யணும் செய்யக் கூடாது அப்டின் நம்ம படிச்சவங்க படிச்சாலும் இப்ப இருக்கவங்க படிக்கிறாங்க எல்லாருமே படிச்சவங்க படிச்சவங்க இருந்தாலும் அந்த படிச்சவங்களுக்கு எல்லாமே தெரியாது ஏனா படிக்கிற எல்லாமே படு அத தெரிஞ்சி ப தெரிஞ்சி வச்சிருப்பாங்கன்றது இல்ல ஆனா படிக்காதவங்களுக்கு தான் அதிகம் அந்த இது தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்துல நறையா விஷியங்கள் நீங்களும் சொன்னீங்க உங்க கூட பேசனதுல மகிழ்ச்சி நன்றி
நன்றி